வணக்கம். எப்டி இருக்கீங்க? வணக்கம் தோழர் நீங்க எப்டி கிங்கோ
ஆஹ் நல்லா இருக்கே இப்போ ஆஹ் சாப்ட்டாச்சு. நீங்க சாப்ட்டீங்க்ளா?
நா சாப்ட்டே தோளர்.
இப்ப நீங்க அஹ் ஒரு நாலஞ்சி நாளுக்கு முன்னாடி தா நம்மளோட கோடை விடுமுறை எல்லாம் முடிஞ்சிச்சி. ஒங்களோட கோடை விருமுறை எப்டி து நீங்க செலவழிச்சி கீங்க? ஏதாவது ஒங்களுக்கு வெளியூர் போய் சுத்தி பாத் தெது ஏதாச்சி பாத் பாத்தீங்களா? புதுசா ஏதாச்சும் செஞ்சீங்களா இந்த விடுமுறையில?
ஆமாங்க ஆமாங்க போணொ பசங்க எல்லாம் அடம் பிடிச்சிட்டே இருந்தாங்க. அதனால செரி இன்ட் ஒரு பிளேஸ் செலக்ட் பண்ணி போனோம். வயநாடு ரொம்ப நல்லா இருந்தது. வயநாடு ட்ரிப்பு. செரி கேரளா பஸ்ட் கேரளா ஃபுல்லா போயிடலாம் அப்டின்னு பிளான் பண்ணோம் அதக்கப் அப்றமா சரின்ட்டுன்னு அஹ் கூர்க் போற வழில இந்த கூர்க் இப்டி பாத்துட்டு போலான்ட்டு பிளான் பண்ணிட்டு வயநாடு ட்ரிப்பு. அது வேற அது பார்டரா கேரளா பார்டரனட்டு நா அது வெரயும் பாத்துட்டு வந்தோம். நல்லா இருந் ந்தது. சூப்பரா இருந்தது. என்ஜாய் பண்ணி ஒரு போர் டேய்ஸ்க்கு ஸ்டே ஆயிருந்தோ. தோம். ஆஹ் இந்த கிளாஸ் பிரிட்ஜ் அப் அப்றமா இந்த டூ தௌசன் ட்வெண்டி போர்ல வயநாடு வந்து ஆஹ் இது லேண்ட்ஸ்லைட் ஆச் சி. நில சரிவு ஆமா. அதெல்லாம் அங்க எவ்ளோ பேரு எறந்து போட்டோசு அதல்லாம் பாக்கும் போது ரொம்ப கஸ்டமாருந்துது அந்த இட்த்துக்கல்லாம் போயிட்டு விசிட் பண்ட்டு பாத்துட்டு வந்தோ நீங்க எங்யாச்சு
இப்பபோ அந்த எடம் எப்டி இருக்கு அப்படே தான் இருக்கா ல கவுர்மெண்டுலந்து உதவி வந்து அவங்களுக்கு தேவையான வீடுக வசதிலாம் செஞ்சு குடுத்துருக்காங்களா எப்புடி இருக்கு அந்த எடொம்
அந்த எடொல்லாம் இப்போ போனதெல்லாம் அப்டியேதாங்கோ இருக்கு பாதி வீடு இதானது முழுங்குந்து ஒடஞ்சி அறகொறியா இருக்குற்து அதெல்லாமே அப்டியேதான் இருக்கு ஆஹ் அவுங்களுக்கல்லாம் வந்து வேற எத்துல மாத்திட்டு வந்து ஓர்ளவுக்கு ஏதோ செ செஞ்சாங்லான் இப்ப வாடகை மாரி அவுங்ளே வீடு குடுத்து கட்டிட்டு போயிட்டு இருக்காங்லான் நெறைய பேருக்கு இந்த உதவி கூட வரலன்டு சொல்லிட்டு இருந்தாங்கோ மாத்து ப்ளேஸா வேற எடம் வந்து குடுத்துருக்
ஓகே ஓகே ம் ம்
நீங்கோ நீங் எங்யாச்சும் போனீங்ளா
ஆஹ் ஆமா நா போயிருந்தே ஆ நா வந்து அஹ் இங்க எலகிரி அச ஹில் ஸ்டேஷன் அங்க போயிருந்தேன் அது வந்து ஒரு நாளைக்கு நான் காலைல பொய்ட்டு ஒரு சாங்காலமா வந்துட்டோம்
ரொம்ப நல்லா இருக்குமே எலகிரி ம்
ஆமா ஆமா ரொம்ப நல்லாருந்துச்சு ஏ நானு என்னோட குடும்பொம் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட குடும்பொ ரெண்டு பேரும் போயிட்டு வந்தோம் ஆஹ் அங்க வந் து நல்லா இருந்துச்சு அண் நாங்க போன நேரம் வந்து கொஞ்சம் மந்தமா இருந்துச்சு அஹ் ஒர் ரெண்டு மூண் எடம் சுத்தி பாத்தோம் அதுக்கப்றொம் அங்க தங்கக் கோட்டைனு ஒரு எட் யஅங்க அஹ் போய் கரெக்ட்டா நாங்க போற நேரத் பாத்து சரியான மல பேய் மலன்னு சொல்வாங் மொத அத மாரி சமையா மல பேஞ்சுச்சி அப்டே அங்க ஒரு பெரிய ஒரு கதவு இருக்கு ந்த என்ட்ரன்ஸ் கதவு அதே அரண்மனை கனவு எப்டி இருக்கும் அத மாரி நாங்க காரப்பொய் எங்க நிப்பாற்றோ கரெக்டா அந்த காத்துல அந்த கதவே அப்டி துறந்து அடிச்சுட்டு வருது நல்ல வேல அந்த கதவு மேல அந்த வளைவு இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்டா ஒரு ஷேப் வந்து அதுல வந்து அந்த கதவு வந் து மாட்டிக்கிச்சு இல்ன்னாக்கா அந் ஆ அடிச்ச காத்துல வந்து அந்தக் கதவே பிச்சுட்டு வந்து எங்க கார் மேல வந்திருக்கும் அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு பயம் கொடுத்துருச்சு அந்த காத்து அதுக்கப்பறோ நாங்க ஒ ஒரு அஞ்சு பத்து நிமிஷோ ஆமாமா அப்டியே பேய் படத்தலல்லா காட்டுவான் பாத்தீங்ளா அப்டியே காத்துல கதவு பறக்கு மரோ செடியெல்லா அப்டியே ஆடுனு அது வந்து நேர்லயே பாத்துட்டு வந்தோ ஆ அப்டியே பயோ வந்துருச்சு எங்களுக்கு பே அவ்ளோ மழை பேன்சுச்சு செரி இங்கியே நிக்க வேணா இது இது வந்து அந்த தங்க கோட்டை நீங்க போய்ருக்கீங்களா நீங்
ஆம் ஆமாங்க ஏல கொறிய நா எங்களுக்க திட்டாண்டதா நெறைய வாட்டி போயிருக்கோ கணக் கி இல்ல நல்லா இருக்கு உள்ள போனா இந்த இந்த ப்ளேஸ் எல்லா வரும்பொ அ இன்னாது இது ஓ இன்ன ஸ்ப்ரீட்டு அ எல்லா இந்த ஐயிர்ஸ் ரீட்டு அந்த மாரி எல்லா வரும் ஐயங்கர் ஸ்ப்ரீட்டு
ஆமா ஆமா அந்த எடொ உங்களுக்கே தெரியு அது வந் ந்து ரொம்ப உள்பகுதில இருக்கு அங்க ஆல் நடமாட்டமே இருக் காது ஒரு ஸ் ட்ரீட் லைட் இருக்காது சோ அதா நாங்க போம்போது ஒரு அஞ்சர மணி தா அனா அந்த பேய்மழ பேயறனால அந்த அஞ்சர மணி கூட ஆர்ர மணி மாரி இருட்டிடுருச்சு அதுக்கப்றொ நாங்க வேற கொழந்தை எல்லா இருந்துச்சு கூட வேற சோ என்ன பண்ணலானு ஒரு அஞ்சு நிம்ஷ வெய்ட் பண்ணோ மழ நிக்கிற மார் தெரில செரி ரிஸ்க் எடுத்துட்டு போயிறலா எ நா நலங்கு சொல்லிட்டு வெள்ல வந்துட்டோ கொஞ்ச பயந்து பய்ந்தா வந் தோ அதுக்கப்பற வெள்ல வந்த ஒன மெயின் ரோட் போனன்னா கொஞ்சோ ரிலாக்சே ஆச்சு எங்களுக் து
சேரி நீங்க ப்ளேன் பண்ணது கொஞ்சொ காலைலே அப்டி ப்ளேன் பண்ணிந்துருக் க்லால்ல ஏ அவ்ளோ லேட்டா பண்ணிருக்கீங்ளே அந்த எட்த்துக்கு
ஆ செரி என்னன்னா எனக்கு ஒரு இருவது வய்சு இருவது மாச கொழந்த இருக்கா என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு பதினெட்டு மாச கொழந்தருக் கா சோ ரெண்டு பேருயு சமாளுச்சி து அவுங்களுக்கு பண் தேவையான விஷ்யம்ல்லா பண்ணிட்டு அங்கங்க போறதுக் நாங்க பிளான் பண்றது ஒன்னு நடக் இருக்கிறது ஒண்ணு ஏன்னா சின்ன பசங்க நம்மால கரெக்டா அவங்களுக்கு டைமுக்கு கூட்டு போக முடியாது வர முடியாது அதனால இது கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடுச்சு சோ நான் ஆல்ரெடி தக கோட்டை நான் பாாரத்துட்டேன் முன்னாடியே இது ஃபிரரெண்ட்ஸ் வந்து சொல்லி அவங்கள கூட்டு போயிருந்தே ஆனா இந்த கிளைமேட் இப்படி இருக் இருக்கனால அங்க போக முடியு அப்படியே வந்துட்டோம் அதுக்கப்புறம் அங்க அக்கம் பக்கத்தில் இருக்க ஃபிரெண்டு் வந்து மெயினா சுத்தி பார்க்கணு நல்ல ஆதன்டிக்கான உணவுெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லி வந்திருந்தான் சோ அங்க அக்கம் பக்கத்து வாானியம்படியில அங்க பிரியாணின்னு ஒரு பேஃபேமஸ் ஆ ங்க அதுக்கப்புறம் வேலூர்ல சோ அந்த மாரி இடங்கள்ல்லாம் அவ கூட் பார்த்து ட்டு சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்பறோ அவங்கூடயே சென்னை போயிட்டு அங்க இருக்கு இருக்கிற ஃபுட் கோர்ட்ட் பீச் சைட எல்லாம்
பாடிதாங்க செம்மா பிரியாணி உம்
அப்படியே நான் இது பண்ணிட்டு இருந்தேன் வயநாடு நீங்க எதனால அங்க செலக்ட் பண்ணீங்க என்ன காரணம் ஏதாச்சி
என்ன காரணுனா கேரளா வந்து ரொம்ப பிடிக்கும் போன் ஒன் ஒரு ஆச சேரி ரொம்ப நாளா வேற வேற இடமெல்லாம் அப்படியே பேசிட்டு இருந்தோ கடைசியா சேரி கேரளா உள்ள என்ட்ரி ஆனாக்கா அது எப்படி பார்த்தாலும் ஒரு வாரம் வேண் ஃபுல்லா சுத்தி பாக்ணுண்ணா சேரி அட்லீஸ்ட் இந்த வயநாடு வெரைக்குன்னா போயிட்டு வர்லா பா போற ப்லே அப்டே போற இதுவெல்லா என்னென்ன இதா பாக்க முடியுமோ மேக்சிமம் அதெல்லா கவர் பண்ட்டு வயநாடு என்ட் பண்ணிட்டு அப்டே இங்க வந்துல்லா அப்படின்ற மேரி ஒரு பிளான்னு தா எங்ளுக்கு டைம் இருந்துது வேற வீட்டுகாருக்கு வேல அதுனால சேரி இப்டி பிளான் பண்ணி சொல்றவங்கல்லா வந்து வயநாடு சூப்பரா இருக்குன்ற மாரி சொன்னாங்க சேரி ஒரு வாட்டி தான் பாத்துட்டு வர்லாமேன்ட்டு முடிவு பண்ணிட்டு ஆஹ்ஹ் திடீர்னு நீங் அச்சி போய்ட்டோ ஃப்ரெண்ஸ் எல்லா ஒரு மூண் நால் ஃபேம்லி சேந்து அப்டே களம்பிட்டோ
சூப்பர் சூப்பர் நானு போயிர்க்க கேர்ளா வய்நாடு ரெண்டு முற போய்ருக்க அதுக்கப்புறொ பாத்தீங்கனா கா இது கோழிக்கோடு கொள்ளம் அங்கலா ஒரு ஒரு முற பேய்ருக்க நானு பேயிர்க்க ஒரு வாட்டி ஃபேமிலியோடி ஒரு வாட் டி வேல சி தெட கொலீக்ஸ்சோடி ஒரு வாட்டி ஃப்ரெண்ஸ்சோடி இப்டி மாத்தி மாத்தி ஒரு மூணு முற போய்ருக்க எல்லாமே இந்த மே சீசன்ல தா எல்லா எட்த்லியு மே சீசன்ல வெய்லு வெளுக்கு ஆனா அங்க வயநாட்ல மட்டு பாத்தீங் னா கரக்ட்டா மழ வெளுக்கு அங்க சாங்கால ஒரு மூணு டூ அஞ்சி ஆறு நல்ல மழ பேஞ்ச்சி நா போம்போதெல்லா
அ அ நாங்கு போம்போது ஒரு வாட்டி மழ வந்துது பட் ஆனா அந் தளவ்க்கு மழ நாங்க எதுர்பாக் தளவுக்கு க்ளைமேட் ஒன்னு இல்ல இந்த வாட்டி கொஞ்ச கம்மி தா
நாங்ள வந்து எப்ப போனனா எப்பவ்மே மே இருவதுக்கு மேல போய்ருந்தோ சோ அந்த நாட்கள்ல கரக்ட் டாக் சாங் ஒரு மதியோ மூண் றலருந்து மழை பெய்ய ஆரம்பி ச்சு ஒரு ஆறு ஏழு மணிவரைக்கு மழை பெய்யு நல்ல மழை பெய்யு அப்றோ அப்றோ பட் நாளைக் கால்ல வெயில் அடிக்கு மறுபடியு மூன் ற மணிக்கு மேல மழை பெய்யு சோ அப்டிதா ஒரு நாள் ஒரு பத்து நாள் ஒரு வாரோ இருந்தோ ஸோ அப்ப ரெண்டு வாட்டி போம்போது அப்டிதா நடந்துச்சு எங்களுக்கு
ம் நல்ல விஷ்யோ உங்களுக்கு பிடிச்ச உணவுனா என்ன
எனக்கு இது நெறைய இருக்கு ஏன்னா எல்லா உணவும் ஒவ்வொருணவும் ஒவ்வொரு ஒரு ருசி தரு சோ இதெல்லாம் பிடிக்கும்னுனால கரெக்டா சொல்ல முடியாது எல்லாம் நெறைய உணவு இருக்கு அப்படி பிரியாணி இருக்கு அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னாக்கா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருக்கு சிக்கன் நூடுல்ஸ் இருக்கு அப்பரோ அஹ் ஃபிஷ் நெறைய இருக்கு எக்கச்சக்கமா ஒண்ணுல்லாம் குறிப்பிட்டு சொல்லிட
ஆஹ் எடுத்தவுட்னே எல்லாருக்கும் பிரியாணி தான் புடிச்ச விஷயமா இருக்கு
உம் ஆமா பிரியாணி மந்தி
நீங்க இப்படி இந்த இந்த சிறுதானியோ அப்படி எல்லாம் எடுத்துக்க மாட்டீங்களா ராகிஸ் சிறுதானியோ கேழ்வரகு ரொட்டி
அதெல்லாம் இல்லங்க பழக்கமே இல்ல அது ஒரு பழக்கம் வரணும்ல்ல ஆமா ஆமா நல்லதுதான் ஆனா நம்ம குடும்பத்துலா யாராச்சு நம்மளுக்கு அது மாரி குடுத்து வளத்துன நம்மளுக்கு அட்லீஸ்ட் புடிக்கலனா கூட ஏதாச்சு சத்துன் சொல்லு சாப் ப்புடுவோ ஆனா மக்க குடும்பத் த்ல யாரு அந்த பழக்க இல்ல சோ நம்ம இந்த கறி மீன் னு அப்டி சாப்ட்டே நம்ம பழகிட்டோ அத்னால
இந்த ராகி களி கூடோ பண்ண மாட்டீங்ளா
என்னது ராகி
களி களி
ஆஹ் அதுலா நா வந்து ஸ் கூல் படிக்கம் போது ஹாஸ்டல்ல இருந்திருக்கே அப்போலா குடுத்துருக்காங்க ராகி மாட் சொல்லுவாங்க அது அதுக்கப்பறோ கொஞ்ச கொஞ்ச நீங்க சொ சொன்ன மாரி அதுதா சாப்ட்டுருக்கே பட் இப்போ கரண்ட் டா நா ஆஹ் ரீசென்டா சொல்ல ஒரு ஒரு ஆ ஏழு எட்டு ஒம்பது வர்ஷமாவே அ அந்த மாரி நீங்க சொன்ன விஷ்யலா வந்து கேள்விப்பட்டது கூட இல்ல அஹ் பாத்தது இல்ல சோ அந்த மாரி நெலமதா
க ட்ரை பண்ணுங்க நல்லா நல்லது இல்ல ஒடம்புக்கு நம்ப ஏ நல்லது எடுத்து சாப்ட கூடாது
ஆமாம்மா உண் உணவே மருந்துன் சொல்லுவாங்க நம்மக்கு என்ன வயித்துல போட்றமோ அதுதா நம்மளுக்கு வந்து கண்டிப்பா கண்டிப் வா அ முயற்சி பண்றே நீங்க சொன்னது எந்த அளவுக்கு எனக்கு புடிக்குன் தெரிய்ல இருந்தாலு முயற்சி பண்ணுவோ ஆஹ் எ அட்லீஸ்ட் எனக்கில்னா கூட என்னோட கொழந்தைக்கு என்னோட பாப்பாக்காச்சு அவளுக்கு பழக்க கொ கொஞ்ச கொண்டு வர்லான்ற மாரி
அட்லீஸ்ட் அவங்களுக்னா பழகலாமே
ஆமம்மா அவ்ங்களுக்கு கொஞ்சோ கொஞ்சோ இந்த சத்து மாவு கேழ்வெறகு அது மார்லா செஞ்சு குடுக்குறோ நீங்க சொன்ன மாரி மற்ற தானியங்களு கொஞ்ச ஆரம்பிக்கணு நல்லா இருக்கு அட்லீஸ்ட் அவங்களுக்காச்சு
ஆமாங்கோ கண்டிப்பா இத ஆரம்மிங்கோ நல்ல விஷ்யங்களலா நம்மோ கொஞ்ச கொஞ்சமா இது பண்ணிட்டு இந்த ஃப்ரைட் ரைஸு இப்டிதா போறோமே தவர அந்த நாக்குக்கு டேஸ்ட்டுக்குரு தரத்துன் கூடிய உணவு தா நம்ப ஜாஸ்தியா தேடி போறோ
ஆனா கொழந்தைங்களு ஆ ஆண்ங்களு இது சாப்ட மாட்டா அவ்ங்கக்குப் புடிக்க மாட்டுக்கு சோ எதையாச்சும் ஒரு இதுல திணிச்சி அப்டிதா கொஞ்சம் மறச்சு தா குடுக்கற மாரி இருக்கும் பாபோம்
உம் உம் உம் ஓகேங்க நன்றி அடுத்த கால்ல இனையலாமா
கண்டிப்பா
பேசண நன்றி மா வணக்கு நன்றி